ஹலோ
வணக்கம்ப்பா.
ஹாய் எப்டி இருக்கீங்க?
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க?
கே என்ன பண்றீங்க?
நானு இப்பதா சாப்ட்டுட்டு வந்துட்டு படுத்துட்ருக்கே ரொம்ப வயிறு முட்ட சாப்ட்ட மாரியே இருக்கு
ஓ சூப்பர் நானுமே இப்பதா சாப்ட்டே
ஆ
ஆமா ஆமா என்ன இன்னக்கி சாப்ட்டீங்க வ வயிறு முட்ட
வெஜிடபுள் சாதோ செஞ்சேம்ப்பா
நா நா வந்து மஷ்ரூம் பிரியாணி செஞ்சே
ஓ
ம்
செரி அது சுட சுட சாப்ட்டா எனக்கு ரொம்ப புடிக்கு
ஆமா ஆமா
தியானோ நைட்ல எல்லா சாப்ட முடியறது இல்லையா அந்த டைம்லயே என்னால முடிஞ்ச வரைக்கு சாப்புட்டே ஒரு மாதிரி இருக்கு இப்போ
செரி செரி ஒண்ணு இல்ல கொஞ்சோ ஒரு அஞ்சு நிமிஷோ நடங்க இல்லன்னா கொஞ்சம் இது பண்ணுங்க கொஞ்சம் செரியா போயிடு
ஆ அங்க எப்டி பார்த்தி க்ளைமெட்டு
நல்ல வெயிலு அதனால துணி காலைலயே போட்டு துவச்சு போட்டு எடுத்து உள்ள எடுத்துட்டு வச்சுட்டே
ஐயையோ இங்க வெயிலே இல்ல
ம்
நல்லா ஒரு மாரி பனிமூ மூட்டமாவே இருக்கு
அப்புறோ பெட்ட கூட நா வெயில போட்டு உள்ள வச்ட்டே
அப்பனா சாயந்திரத்துக்குள்ள உங்க ஊர்ல செரியா
மழ வரு ஆம் ஆமா ஆமா நானு இத கண்டுபிடிச்சட்டே எப்டி கண்டுபிடிச்சேன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து நா கவனிச்சே அதாவது காலையில வ பனியா இருந்துச்சுனா அதுக்கப்புறோ வெயில் அடிக்குது நல்ல வெயில் சுளிர்னு அடிச்சிச்சுன்னா சாயந்தர்லா நல்ல மழ
ஆம்மா
இத ஒர் ரெண்டு மூனு தடவ நோட் பண்ணிட்டே
ஆ ஆ
ஆம்மா
எனக் அது தெரி தெரிஞ்சுது
இங்கெல்லா சாயந்தரனா கூட வெளிச்சமா இருக்கு ஆறு ஆறு ஏழு வரையுமே
அ
ஒரு மணி மாரி இருக்குது ச்சமா இருக்கு
சாய்ந்திரத் துல ம் வெயில் அதிகமா இருந்ததுன்னா அந்த மாரி இருக்கு பாம்பே நல்லா ஆர்ர மணி வெரைக்கு வெயில் விட்டு போகாது
வெயில் காலத்துலா ஆம்மா ஆம்மா அப்டி தா இருக்கு
ம்
நேத்தோ முந்தா நேத்தோ அ மேகமூட்டமா இருந்துச்சு அப்டி ஊட்டி மாரி இருந்து ச்சு ஜிலு ஜிலு ஜிலு ஜிலு னு இருந்துச்சு சரி எப்டியோ ஒரு ஒரு ஒருமணி நேரோ ஆகு வெயில் கண்டிப்பா வரும்னு துணி தோவச்சு போட்டே லைட்டா தூறல் வந்துச்சு செர் லைட்டா தான தூறல் வருது எற்கனே துணி ஈரமா தானெ இருக்கு நன்ச்சு விட்டுட்டே டு கொஞ்ச நேர பாத்தா ஜோனு மழ
ஓ
அதுக்கப்ற கொஞ்ச நேர பாத்தா அப்டே வெயிலடிக்கிது சாந்துர வரயு வெயிலு நாலு அஞ்சு அஞ்சர வரையுமே பளிச்சுன்ருக்கு
ஓ எப்பா உங்க ஊர் பக்கோ ஊட்டி கிட்டெல்ல கொஞ்ச து கிட்ட தா ம் இப்போ அங்க வந்துட்டு எப்பய்மே சில்லுனு இருக்குற மாரி உங்க ஊர் பக்கொ கொஞ்ச சில்லுனே இருக்குமா
க்கு மத்த ஊருங்கள வந்து நம்ப பண்றப்ப இந்த கோயம்புத்தூர் பாத்தீங்கனா கொஞ்சொ ஜிலு ஜிலு ஜிலு ஜிலுன்ருக்கு காத்து நல்லாருக்கு க்ளைமட் நல்லாருக்கு
பரவால்ல பையனுக்கு அந்த மாரி இருக்கணுன் ஆச ஆனா என்னால இருக்க முடியாது
இந்த ஊரு வேண்டா ஏனா இந்த ஊர்ல மழைக்கு லீவே விட மாட்டாங்க மழையே வராது
நீங்க இல்லப்பா பசங்க ரொம்ப
ம் ஆ மாமா அதாவ்து மழ வரு கால்ல நாலு நா நால்ர அஞ்சு அஞ்சரைலெந்து ஏழு ஏழ்ர வரையு வரு அது வரையு வருமா வருவானு எட் டு மணிக்கெல்லா பளு ச்சுனு ஆய்டு
அந்த பக்கம் பீச் இல்லெல்ல
ஆமா பீச் இல்ல
ஓ
மல பகுதி இருக்கு தண்ணி ஆறு அந்த மார் இருக் கு பீச்சு இல்ல
எனக்கு பீச் ஓரமா இருக்கனுன் ரொம்ப ஆச
ம்
அ வீடா இருக்கட்டு ஆ ஒரு பத்து கிலோ மீட்டர் தூரத்துலயாவது நம்ம நெனச்சா போகணு
போகணு
ஆ அந்த மாதிரி ஒரு ஆச இரு க்கு இருந்துது ரொம்பவே இருந்துது திடீர்னு இந்த சுனாமியல்லா கே வந்தது இல்லையா? ஆ அதுக்கப்புறோந்தா நெனச்சோ நம்பல்லா ரொம்போ குடுத்து வச்சவங்க
உண்ம உண்ம நல்லதுதா இந்த வயநாடு கேரளால இதா ச்சு இல்லைங்களா? அது கூட பாத்தீங்கன்னா அந்த இயற் கை வளோ எல்லா சூப்பரா இருக்கு அந்த அவங்க ஒரு அந்த இரு க்கிற கவர்மெண்ட் ஸ்கூலே அப்பிடியே என்ன சொல்றது ஒரு ஊட்டி இந்த ஸ் கூல் மாரி இருக்கு நீங்க அதுக்கு முன்னாடி அந்த இது பாத்துரு க்கீங்களா அந்த எடோ வந்து மூணாறுங்களா
இல்ல ப்பா வயநாட்லயேதா இருக்கு அது நா இப்பதா போய் பாத்தே நா அந்த எடத்துக்கு போயிருந்தேம்ப்பா அப்ப சொன்னே இல்லயா டூரு
சௌ ஆமா ஆமா
ஆ அப்ப வயநாடு அந்த பிளேஸ் அப்டியே வீடியோ எடுத்துட்டு வந்த அந்த சரிஞ்சி விழுந்த எடோ அது இப்போ டூரிஸ்ட் பிளேஸா போட்ருக்காங்க அந்த சரிஞ்சு விழுந்த இதான எடத்துல
ஆமா
ஆ அப்ப பாத்ததுமே ஒரு மாரி இருந்துச்சு அப்ப அந்த வீடெல்லா அந்த எடத்துல ஒடஞ்சி இதானது
இன்னு அதெல்லா அப்பிடியேதா இருக்கு அது அ இது பண்ணல அதெல்லா எப்பிடி இருந்துச்சோ அப்படியே இருக்கு
ஆமாப்பா அப்டி இருக்கு
ஆனா அங்க அந் ஆள் நடமாட்டொல்லா எ துவுல்ல
ஆ ஹா
ம்
ஆள் நடமாட்டொ இல்லாம நறைய எடத்துல வந்து ட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க யாரு போகூடாது அப்டின் சொல்லிட்டு என்னா இன்னு ஒரு சில பிணங்கள் வந்துட்டு அங்யே உள்ள இருக்கா நறைய கெடக்கில அப்டின் சொல்லிட்டு ஆ அந்த வழியா நடுவ்ல ஒரு பிரிட்ஜு மாரி இருக்கு அந்த வழியா அன் ட்ரக்கிங் மாரி ஜூப்ப வச்சி அ வேற அந்த கண்ணாடி பாலம்னு சொல்ட்டு ஒரு எடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க
ஆ புரியிது புரியிது ஆ ஆமா
ஆ அப்பொ அங்க போயிட்டு அங்கருந்துதா கரெக்டா நம்ம நின்டு பாக்குற எடொ அந்த வ்யூ ப்ளேஸ் இருந்தது அந்த சரிஞ்சி கீழ ஆறு மாரி வந்ததில்லயா
ஆமாமா அந்த ஸ்கூலு அதா அந்த ஸ்கூலல்லா இருந்து
ஆமா அங்கதா கிட்டத்தட்ட ஒர் ரெண்டு மணி நேர நின்டு ட்ருந்தோ
ஆனா கிட்டல்லா போய் பாக்ல தூரமாதா பாக்க முடியு
மல ஆமா மேலர்ந்து மல சருஞ்ச எடத்துலந்து அந்த கீழ நா அந்த மணல் சரிஞ்சிட்டு வந்தது பாருங்க அது மேலேதா நாங்க நின்னுட்ருக்கோ
ஓ
சரிஞ்ச எடத்துலயே நாங்க என்ன பண்ணோ அப்ப போற எடத்துல எங்க கூட இருக்குற குட் டி பசங்க நாங்க எல்லா கேர்ள்ஸ் எல்லா ரெஸ்ட் ரூம் போனுனா சொல்லிட்ருந்தாங்க செரி ட்ரெக்கிங் போறதுக்கு அந்த எடத்துல எந்த ரெஸ்ட்ரூமு இல்ல நாங்க அந்த ஜீப்பு டிங்க ஒ ரு ஒன் ஆர்கு மேல ஆகுன் சொல்லிட்டாங்க அதுக்காக இவுங்களுக்கு ரெஸ்ட்ரூம் வேணுன் சொல்லி ட்டு அந்த பக்கத்துல ஒரு எடொயிருந்தது அ நாங்க செரி கொஞ்ச தூர நடந்து போலொன்னு அப்றொம் போலீஸ்காரங்க அங்க நின்ட்டு நீங்க அங்கல்லா போ கூடாது அப்டின் சொல்லி எல்லா எடத்தையு லாக் பண்ணி வச்சிருந்தாங்க அதாவ்து சாதார்ணமா ஒரு ப்ளேஸ் மாரிதா இருந்தது காலியா இருக்கு செரி அங்க கொழந்தைங்க தான கூட்டிட்டு போலா ன் போனப்போ முடியாது போகாதிங்க அப்டி சொல்லிட்டு
அங்க எதாச்சு ஒரு இது இருக்கு
எல்லாரு போய் ஒரு மரத்தடியில நெழலுக்கு ஒக் கந்தாங்க அந்த மரத்தடியில இருந்து கூட எல்லாரு எடுங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு எடத்துலல்ல கயிறு போட்டு நீங்க இங்கதா நிக்கணு அப்டின் விட்டுட்டாங்க அந்த எடத்துல
ஏன்னா புரியுது ம் அது சரிஞ்சு விழு அ தனால
இல்ல சரிஞ் சு விழுந்த எடத்துல இருந்து இன்னு அவுங்க செக்கிங் முடியல
இன்னு முடியல அந்த ஆராய்ச்சி அந்த இதல்லா முடியல
ஆமா இன்னுமே முடியல ஏன்னா அது தோண்ட தோண்ட ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கு
இதி வந்தா கூட என்னப்பா பண்ண முடியு அடையாளோ பண்ண முடியாது கா பாக்க முடியாது செய்ய முடியாது அத வச்சு என்ன பண்ணுவாங்க
முடியாது ஆனா எதாவது ஒண்ணு இருக்கு இல்லையா அப்ப அந்த வீட் ல இருந்து மத்தவங்களோட பொருட்கள ஆ இப்போ எங்க வீட்ல இருக்கறவங்க எல்லா நாங்க கொஞ்ச பேர் அங்க ஒக்காந்த உடனே அவங்க திடீர்னு ஒருத்தர திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எதுக்கு திட்றாங்கன்னா அது கோயிலா இருந் த எடோ நீங்க செப்பல் போட்டுட்டு அங்க நின்னுட் ருக்கறீங்கன்றாங்க ஆனா வெறு தர மட்டுமாதாம்ப்பா இருந்துது நாங்க வெறு மண்ணு மண்ணா அந்த சரிஞ்சி வந்த மண்ணு கல்லுங்கல்லா இருக்கு அப்டின் சொல்லிட்டு ஒக்காந்துட்ருக்கோ இது உங்களுக்கு இது பத்தி தெரியாது இது ஒரு சிவன் கோயிலா இரு துது அப்ப அந்த எடோ அந்த அளவுக்கு மாறி இருக்குன்னதுமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு
கஷ்டமா இருக்கு ம்
அது மாரிதா இந்த இயற்கை வந்துட்டு
கோயிலு இருக்குற இருந்த எந்த ஒரு இதுவு தெரியல
இல்லப்பா ஒரு சின்ன செவுரு மட்டுந்தா அது செவுரு கூட கெடையாது ஒரு மாரி கட்டமா எதோ ஒண்ணு இருந்துது
ம்
து கூட அது கோயில் மாரியே எங்களுக்கு தெரியல
ம்
ப பழங்காலத்து கோயிலா அது மொத்தமா இடிஞ்சு விழுந்திருக்கு
கஷ்டந்தா
ஆறு மாரி இப்போ காஞ்சு போன ஆறு எப்பிடி இருக்கு
வறண்டு இருக்கு கல்லு கல்லா இருக்கு வறண்டு இருக்கு
அ அப் அந்த மாதிரி இருக்கு அந்த வீடு இடிஞ்ச வீடு மணல் எல்லா தூள் தூளாயி அப்டியே இடிஞ்சிருக்கு அந்த கொஞ்ச சை ட்ல வந்துட்டு பாதி பாதி வீடுங்கதா இருக்கு நறைய பேரு பாதி அப்டியே அடுச்சுட்டு போயிருக்கு
இன்னு யாரு அங்க இருக்கற்லம்மா ஜனம் இல்ல
ம்
இல்ல மக்கள் நடமாட்டொல்லா இல்ல யாரு அங்க இருக்கு வசிக்கல
இல்ல இல்ல அது பக்கத்துல இருக்காங்க அந்த அந்த வழி மட்டு அப்பிடியே போயிட்ருக்கு அப்புறொ நாங்க அந்த ட்ரெக்கிங் போன ஜிப் ட்ரைவர் சொன்னாங்க என்னோட ஃபேமிலியு அதுலதா அழிஞ்சு போயிருக்கு
அச்சோ ம் கஷ்டோ
அப்டின் சொல்லிட்ருந்தாங்க அவுங்களோட கவர்மெண்ட் வந்துட்டு எங்களுக்கு எதுமே பண்ணல நறைய பேரு ஏமாத்தி வீடு அது இது வாங்கிட்டாங்க
வாங்கிட்டாங்க வர்ல ம்
அப்டின் சொல்லிட்ருந்தாங்க கஷ்டமா இருந்தது அவரு சொல்லும் போதே
ஆமா அது எவ்ளோ பெரிய எழப்புல்ல
ஆமாப்பா
ம் ம் இயற்கை வந்து தன்னுடைய கோர முகத்த வந்து இப்பிடி காமிச்சிருக்க கூடாது
ம் அதெல்லா எதிர்பாக்காத ஒரு விஷ்யொ இல்லயா இப்ப மழ அப்டின்றது அ மலைப்பிரதேசொ அப்டின்றது ஒரு மழைனால அவ்ளோ பெரிய இது அப்டியே சரிஞ்சு வந்
அது பாருங்களெ மிட் நைட்டு மழ தொடர்ந்து மழ இருட்டு
ம்
அப்பா
இது இருட்ல நடந்தது தானா
ஆமா கரண்ட்டு ஒ மழ விடிய விடிய ஒடு மணி ரெ ண்டு மூணு விடிய விடிய நடந்துருக்கு
ஆ
னால மக்கள் அலாட்டுக்கு எதுவு பண்ண முடியில
ம்
தள்ள முடியில
கஷ்டொ அங்க ஒரு போர்டு போட்ருந்தாங் ங அதுல இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆறுநூறு பேருக்கு மேல ஃபோட்டோஸு என்னனு தெரியாம நாங்க அங்க போய் கி சும்மா கிண்டலா பேசிட்டு நின்னுட்ருந்தோ அப்பறோந்தா அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க இவங்க எல்லாருமே இந்த வயநாடு சரிவுல எறந்தவங்க அப்டினு சொல்லிட்டு
சேரி
சேரிங்க சேரிங்க நன்றிங்க என்னோட ஃபோன எடுத்து பேசனதுக் து
அதுக்குள்ள வந்து நேரோ முடிஞ்சுதா எப்டி முடிஞ் ததுனே தெரில ஆ மிக்க நன்றி மிக்க நன்றி